ஹலோ கேக்குதா
ஹலோ ஆ கேக்குது பா உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குது ஆ சொல்லுங்க
ஓகே அ ஃபுட்ட பத்தி பேசலாமா
ம் செரி ஓகே
இன்னிக்கி இன்னிக்கி என்ன சமச்சீங்க
ஆ இன்னிக்கு வந்துட்டு நாங்க சிக்கன் ஆ ஆ பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோ அதுக்கப்பறமா மட்டன் கிரேவி வந்து அம்மா பண்ணாங்க
அதுக்கப்பற ரைஸ் வச் ச்சுட்டோ ரசம் வச்சோ அவ்ளோதா நா வந்து ஊருக்கா வந்திருகே நானு வெக் வெகேஷனுக்கு சோ இங்க வந்துட்டா வெனஸ்டே மோஸ்லி வந்துட்டு நான்வெஜ் எடுப்பாங்க சோ அதனால இன்னிக்கு நான்வெஜ் அப்புற இல்லன்னா சண்டே எடுப்போ அவ்ளோதா ம் அப்பற நைட்டு கொஞ்சோ லைட்டா பண்ணிப்போ இன்னிக்கு மதியான கொஞ்சோ நான்வெஜ்ஜா சாப்டதுனால உங்க வீட் என்னது
உங்க சாம்பார் முருங்கக்கா மாங்கா போட் சாம்பார் பண்ணி அப்பற கொத்தரங்கா வந்து தேங்கா கூட்டு பொரியல் அப்புறம் அம்மா வீட் ட்ல இருந்து நான் ஊர்ல இருந்து வரும்போது புளிச்ச கீர கடஞ்சி எடுத்துட்டு வந்தேன் அதுவும் கொஞ்சோ ச்சுட்டு அப்பிடின்னு கொஞ்சம் சாப்ட்டாச்சு இன்னிக்கு ஸ்பெஷலோ நான்வெஜ் உங்க வீட்ல
ஆமா ஸ்பெஷல் தா ஏன்னா ஊருக்கு வந்தாலே இங்க கொஞ்சம் மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்பெஷலா தான் பண்ணுவாங்க ஏன்னா அங்க வந்துட்டு ரொம்பெல்லாம் நான்வெஜ் எல்லாம் எடுத்து சமைக்க மாட்டே வெறும் சண்டே மட்டு பண்ணுவோம் அவ்ளோ தான் சோ இங்க வந்தாதான் நமக்கு அந்த மட்டன்னு அதெல்லாம் வந் நல்லா கெடைக்கு எங்க ஊர்ல நா இருக்கற எடத்துல எல்லா வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த நான்வெஜ் அது மெய்னா வந்துட்டு இந்த மட்டன்லா வந்துட்டு நல்லாருக்காது அந்த அளவுக்கு டேஸ்ட் ச்சா சோ இங்க வந்தா வந்துட்டு அம்மா பண்ணி குடுப்பாங்க நல்லா சாப் சோ அங்க போனா வெறும் சிக் சிக்கன் மட்டும் தான் வெறோ எடுத்து சாப்பிடுறது அந்த மாரி இல்ல ஸ்பெஷல் அப்பிடின்னா வந்துட்டு இங்க அம்மா சாம்பார் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எது பண்ணாலுமே ஸ்பெஷலா தான் இருக்கும் என்ன நம்மளே தனியா இருக்கும் போது சமைச்சு சமைச்சு சாப் ச்சுட்டோ ஒரு மாரி ரொம்ப வெறுத்து போன மாதிரி ஆயிடும் எப்படா அந்த வெக்கேஷன் டைம் வரும் அம்மா வீட்டுக்கு போவோம் அவுங்க சமைச்சு குடுப் ப்பாங்க சாப்பிடுவோம் அப்பிடின்ற மாரி இருக்கோ சோ எது பண்ணாலுமே நமக்கு ஸ்பெஷல் மாரிதான் இருக்கும் நீங்க எப்டி ஹலோ
இருக்க முடிஞ்சிச்சு இருந்துட்டு வந்துட்ட அ அங்க எனக்கு வந்து நான் இருக்கிற ஏரிய இந்த புளிச்ச கீரல்லாம் கெடையாதா அவுங்க அம்மா வீட்டு சைடு கெடைக்கும் அதனால அம்மா கிட்ட சொன்னே அதனால அம்மாவே